ஹலோ
வணக்கங்க
ஆ வணக்கங்க
ஓகேங்க கேக்குதுங்களாங்க
இப்போ ஓகே ஒரளவு நாள் கேக்குது நீங்க பேசுறது
ஓகேங்க இன்னைக்கு என்ன தலைப்புங்க
நாம இன்னைக்கு விளையாட்டை பத்தி கொஞ்சம் பேசலாமா
ஓகேங்க நல்ல தலைப்புங்க நல்லாவே பேசலாங்க
ஓகே ஓகே நீங்க வந்து படிக்கும்போது இல்ல காலேஜ் படிக்கும்போதல்லாம் விளையாட்டுல எப்படி இன்ட்ரெஸ்ட்டா இருந்தீங்களா உங்களுக்கு என்ன புடிச்சது
விளையாட்டுன்னு பார்த்திங்கன்னா ஓகே தான் ஓரளவு நல்லா இன்ட்ரெஸ்ட்டா தான் இருப்பேன் விளையாட்டுல பார்த்திங்கன்னா கொக்கோ இந்த மாதிரிலாம் நல்லா புடிக்குங்க அதெலாம் நல்லாவே காலேஜ் படிக்கும்போது விளையாடிருக்கோம் அதாவது படிப்பு அப்படின்ற அப்போ வந்து ஒரு கவனம் செலுத்துறத விட விளையாட்டு அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து இஷ்டமா இருக்குங்க
கண்டிப்பா கண்டிப்பா நானும் கூட படிப்புல கவனம் செலுத்துறத விட விளையாட்டுல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் தான் பட் அதுக்கான சரியான பிளாட்பார்மும் எனக்கு அமையல அதுவும் ஒன்னு இருக்கு அந்த காலகட்டத்துல அப்பவும் சரியா அதுல என்னால போக்கஸ் பண்ண முடியல ஸ்கூல் படி க்கும் போதும் சரி மத்த நேரங்கள்யும் சரி அப்போ வந்துட்டு அப்போ கொஞ்சம் இந்த சும்மா நம்ம ஊர்ல எல்லாம் வந்துட்டு திருவிழானாலாம் வைப்பாங்க தெரியுமா ரன்னிங்ரேஸ் வைக்கிறது இந்த ஸ்பூன் எடுத்துட்டு போய் லெமன் எடுத்துட்டு போறது தண்ணி மொண்டு ஊத் தி இந்த வாட்டர் பாட்டில் பீல் பண்றது இந்த மாதிரிலாம் வைக்கிறதுஎல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் அதோட ரொம்ப பன்னாவும் இன்ட்ரெஸ்ட்டாவும் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும் ப்ரொபஷனலா நீங்க விளையாட்ட பத்தின்னு கேட்டிங்கன்னா லைட்டா தான் இருக்கும் பட்இப்படி இந்த மாதிரி பண் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும்
ஆமாங்க கரெக்டா சொன்னீங்க ஆமா ஆமா ஆமா கரெகட் என்ன சொன்னிங்க அதாது பாத்தீங்கன்னா இந்த கிராமத்து சைடுலாம் வந்து பொங்கல் பங்க்ஷன் வைப்பாங்க பொங்கல் அதாது பொங்கல் டைம்ல நெறைய விளையாட்டு போ பெண்கள் வைப்பாங்கங்க நீங்கள் சொன்ன மாரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கே வந்து அடுத்தடுத்து என்ன வைப்பாங்க எப்டி இருக்கும் அப்டின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதாது விளையாட்டு இன்னு பொதுவாக பாத்தீங்கன்னா அதுல வந்து நமக்கு வெற்றியும் கிடைக்கும் வெற்றிக்கும் தோல்வியும் கிடைக்கும் அது வந்து நம்மள வாழ்க்கையில ஒரு சவாலா நினைச்சிட்டு வந்து அதை நம்ம அனுபவிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் அன்பவிச்சு அப்டியே வந்து நமக்கு வெற்றி கிடைச்சிட்டாலும் ஓகே சந்தோஷப்பட்டுட்டு நல்லா ஓகேன்னு இருக்கிறது அத விட வந்து தோல்வி கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப சேர்ந்து போறது அந்த மாரி இருக்காம வெற்றி வந்தாலும் சரி தோல்வி கிடைச்சாலும் சரி ஓகே அப்டின்ற மாரி போயிருங்க நிறைய பேரு பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஜெயிச்சுட்டாங்கன்னா அவ்ளோ சந்தோஷமா இருக்கப்பாங்க தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ரொம்ப மனசு வந்து ரொம்ப இதுவாயிருவாங்க அந்த மாரிலா இருக்க கூடாதுங்க விளையாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல வந்து வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் அது நம்ம வாழ்க்கையில ஒரு சவாலா எடுத்துட்டு அடுத்தது வந்து நம்ம கடந்து போயட்டு இருக்கணுங்க
கண்டிப்பா கண்டிப்பா கரெக்டா சொல்லுங்க விளையாட்டுலயும் சரி வாழ்க்கையிலயும் சரி வெற்றி தோல்விகள் இருக்கும் மேடு பள்ளங்கள் இருக்கும் மேல கீழஇன்னு வரதா செய்யும் அதை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போறது தான லைஃப் அது எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு வார்டு எல்லா பக்கமும் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் சந்தோஷமாவே இருந்துட்டால லைஃப் போர் இல்லையா ஒரே நீங்க சக்சஸ் பாத்துட்டு வந்துட்டீங்கன்னா சக்சஸோட ஃபீலிங் என்னன்னே நமக்கு தெரியாது அப்டி இருக்கும் போத விளையாட்டுலயும் செரி வாழ்க்கையிலயும் செரி வெற்றி தோல்விகள் எல்லா வரும்போது அதை மெல்ல ஏறதள பாக்கிறது தன் உண்மா ஒண்ண அதுதா ப்ரொபஷனலா விளையாடும் போது ஒரு சில பேருக்கு அது ஒரு ஒரு மாரி வெறித்தனம வெளையாடுவாங்க இல்லயா அவங்களுக்கு அது கொஞ்சம் ஏத்துக்க முடியாதோ என்னவோ தெரியல நா அது தா சொன்ன நிறைய ஒரு மாரி ஃபன்னா இருக்கிற விளையாட்டு பாக்கும்போது நம்மளுக்கு ரெம்பா நல்ல இன்ட்ரெஸ்ட்டவும் இருக்கும் அது ஒரு மாரி விளையாட்டுன்னா அடுத்த ரிதி யோசிக்காம நம்ம அதுக்குள்ள போகும்போது தான் இருக்கும் சின்ன வயசுலல்லாம் நிறைய விளையாடி இருப்போம் ஸீட்லடு எல்லா போயிட்டு கொக்கோ கபடி அந்த மாரி எல்லா விளையாடி இருப்போம் இப்ப ஏன் கொழந்தைங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பா அதெல்லா என்னன்னு கேக்குங்க தெரியாதுன்னு தா சொல்லுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் மொபைல் யூஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் அதை பத்தி தெரிய போறதில்ல மேக்சிமம் பாத்தீங்காங்க நயன்டிஸ் கிட்ஸ் ஓரளவுக்கு வெயில விளையாட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த பீலிங் எல்லா இருக்கும் அதை பத்தின ஏ கொஞ்சம் தாட்டாவது இருக்கும் நம்ம இப்டி விளையாண்ட இப்டி இருக்கோம் சொல்லிட்டு இப்ப எல்லாவேர்த்தா போதும் ஐயோ என்னவோ தெரில எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு அப்டின்னு சொல்ற அளவுக்கு ஆயிட்டாங்க நாங்க எல்லா வெயில்ல வேர்த்து சொட்ட சொட்ட சொட்டு நனைய நனைய நினையெல்லா ஓடி பிடிச்சு வெளையாட து என்ன ஆடுறது என்ன நாங்க வயல்வெளி எல்லாம் ஓடுறது இந்த மாரி தா இருப்போம் இப்ப என் பொண்ணு என் பையன் எல்லா கேட்டிங்கன்னு வச்சுக்கீங்களேன் கொஞ்ச நாள் பேன் இல்ல நின்னுடுச்சு கரண்ட் இல்லன்னா என்னால இருக்கவே முடியல வெக்கையா இருக்கு அப்டின்னு சொல்றாங்க
ஆமாங்க கரெக்டா சொன்னீங்க இந்த காலத்துல உள்ள குழந்தைகள் எல்லாருமே அப்டி தா சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் கபடி கில்லி சிலம்பம் பல்லாங்குழி இந்த மாரி நிறைய விளையாட்டுகள் எல்லா இருந்து சரி எப்டின்னா ரொம்ப உடலில் வந்து ரொம்ப வலிமையாக ஆக்குச்சு அறிவு வளர்த்துச்சு இந்த மாரி விளையாட்டுகள் எல்லா அந்த காலத்தில் இருந்துச்சு இந்த காலத்தில் பாத்திங்கன்னா கிரிக்கெட்டு வாலிபாலு இந்த மாரி டென்னிஸ் இந்த மாரிலா வந்துருச்சி இந்த மாரி உள்ள விளையாட்டுகள் அதுவும் ரொம்ப பிரபலமா இப்பதைக்கு இருக்கு அப்டின்னு சொல்லலாம் அதாவது விளையாட்டுன்னு பாத்தீங்கன்ன ஒவ்வொரு விளையாட்டிற்கும் ஒவ்வொரு ஒரு தனித்தனியான ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் அப்டின்னு சொல்லி சொல்லலாங்க
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ டென்னிஸ் வாலிபால் அது கூட அது விளையாண்ட அதுவும் விளையாட்டு தாங்க அது ஒரு நல்ல பயிற்சி தான் ஆனாலும் இப்ப அதையும் கூட பொதுவா இப்ப பசங்க லைக் பண்றது எனக்கு அது பிடிக்கல எனக்கு வேர்த்தா உடம்பு வேர்த்தா படிக்காது வெளியில போட பிடிக்காது விளையாட பிடிக்கல எனக்கு போன் குடுங்க டிவி குடுங்க நா டிவி பாக்குறேன் போன் பாக்குறேன் இந்த மாரியான தாட்ல இருக்காங்க பசங்க நிறைய போய் வெளில விளையாடுறது இல்ல இப்ப இருக்கிற பசங்கன்னு கடையாது பெரியவங்களுக்கு கூட பெருசா உடல் உழைப்புன்னு எதுவும் கிடையாது இல்லையா எல்லாரும் உக்காந்த இடத்துல வேலை பக்குறாங்க ஐ டி பீட்ல வேலைபக்குறாங்க மத்தவங்களா இருக்கட்டும் ஒரு கொஞ்சம் உடல் உழைப்பு இல்லாதனால் இன்னைக்கு உடற்பயிற்சி கூடங்கள் எல்லா நிறைய ஆயிட்டு வருது நம்ம விளையாட்டு நிறைய விளையாட்டுல கவனம் செலுத்தி குழந்தைங்களுக்கு தான் இன்னைக்கு என்னன்னா நிறைய பிரச்சனைகளும் வர செய்யுது அவங்க ஆக்டிவா இல்லாதது தா இதுக்கெல்லாம் ரீசன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஆக்டிவா இல்ல அதனால தா அவங்க எவ்ளோ ரொம்ப டயர்டா பீல் பண்றாங்க ஏதாவது ஒரு சின்னதா உடம்பு முடியாம போனாலும் அவங்க ரொம்ப டயர்டா பீல் பண்ற விளையாட்டியாக அவங்க ரொம்ப ஆக்டிவா இல்ல விளையாட விடுங்க கொஞ்சம் அவங்க ஆக்டிவா இருக்க வைங்க நல்ல ஃபுட்டா சாப்பிட குடுங்க அப்டின்றது தா இப்ப மேக்சிமம் டாக்டர் சொல்றது லாஸ்ட் டைம் என் குழந்தைக்கு சிக்கான அப்ப டாக்டர் பாக்கும்போது அவங்களும் அத தா சொன்னாங்க நல்லா விளையாட வைங்க நல்லா ஃபுட்டா குடுங்க ஜங்க் புட் குடுக்காதீங்க மொபைல் யூஸ் பண்ண விடாதீங்க வெளில போய் விளையாட சொல்லுங்கன்னாங்க யாரும் அதெல்லாம் பாலோ பண்றதே கிடையாது இப்போ
ஆமா ஆமாங்க கரெக்டா சொன்னீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டுயின்றது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை நிறைய பல நன்மைகளை தருது இன்னும் வந்து நிறைய இதுல சொல்லிட்டு வராங்க இந்த விளையாடுறது மூலமா வந்து உடம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்ல உறுதி ஆகுது அப்டி எல்லா கூட சொல்லிருக்காங்க இரத்த ஓட்டம் ஆனா ரொம்ப சீராக இருக்கு அப்டின்னு இருக்காங்க இப்பல்லாம் பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு ஹார்ட் அட்டாக் இதய நோய் நிறையா பேருக்கு வருது அது எதுனால அப்டின்னா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க ரொம்ப ஆயில் ஃபுட்டு இது மாரி சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது ஒரு உயர் உடற்பயிற்சி இல்ல ஒரு விளையாட்டு இல்ல இந்த மாரி இருக்கனால தா சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இப்போ வருது அப்டின்னு சொல்றாங்கங்க அதனால விளையாடுறனால இந்த இதய நோய்கள் கூட வராம வந்து தவிர்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்கங்க
கண்டிப்பா கண்டிப்பா இத எல்லா எல்லாத்தையும் வந்துட்டு அ நீங்க சொன்னதோ டக்குனு நின்ட்டா போயிட்டு ஒரு ஒரு விஷயத்துல விளையாடுறது அப்டின்னு இறங்கிட கூடாது ஏன்னா ரொம்ப அத டெய்லி இருந்து டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு அதற்கு தா ஓகோ வா இருக்கும் டக்குனு போய் ஒருத்தவங்க ஒரு விஷயத்த செய்யும் போது அது வந்து நம்ம உடம்பு ஏத்துக்காது இல்லயா நம்மளும் அப்டித்தானே இருப்போம் திடீனு ஒரு விஷயத்த பாக்கும்பது நம்மளுக்கு எப்டி ஒரு பயம் வருதோ மாரி தா நம்ம உடம்புக்கும் வரும்னு சொல்லுவாங்க பட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஒரு அண்ணா ஒருகிரிகெட்பார்ட பபி ஏஜகுள்ளதான் இருப்பாங்க பட் அவங்க வந்து பெருசா எங்கேயோ போனதுல்ல ஒரு நாள் பசங்கள் எல்லா கிரிக்கெட் விளையாடுறதை பாத்திட்டு ஓகே நம்மள போய் விளையாடலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க கொ்சம் ஹெவியா போயிட்டு அன்னைக்கு தா ஃபஸ்ட் போ்ட் ரொம்ப ஃபஸ்டு டைம் ஹெவியா விளையாண்டுப்பாங்க ஆக்சுவல அவளுக்கு ரொம்ப ஏதோ ஹார்ட் ரொம்ப பெயின் ஃபுல்லா இருக்க மாரி இருக்கு எனக்கு ஹார்ட் ரொம்ப வலிக்கிற மாரி இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லி அப்டியே உக்காந்து இருக்காங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுக்கு ரொம்ப நாள் கழிச்சிட்டு நீங்க போய் விளையாட்டுல இறங்கும் போது இவ்ளோ ஹெவியா நீங்க பண்ணக்கூடாது அதை வந்து பொறுமையா போகணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும் டக்குஇன்னு போனனால தா உங்களுக்கு இந்த மாரி இந்த நெஞ்சுவலி ஏற்பற்றிருக்கு அப்டின்னு சொல்லி சொன்னாங்களா அதுலந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் நம டக்குனு போயிட்டு தீடீர்னு நா வந்து விளையாட ஆரம்பக் போறேன் நா வெளில போய் அதை பண்ண போறேன் அப்டின்னு சொல்லிட்டு போய் இறங்காம கொஞ்சம் கொஞ்சம் நா ஸ்டெப்ஸ் டெப்பா அதுக்கு அதை நோக்கி போகணுமே தவிர டக்குன்னு புரிய அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன்
ஆமாங்க ஆமாங்க கரெக்டா சொன்னீங்க அந்த மாரி இருக்கு இப்ப இந்தியாவுல பாத்தீங்கன்னா நிறைய திறமையான விளையாட்டு வீரர்கள் எல்லா கூட வந்துட்டாங்கன்னு நான் சொல்லுவேங்க அதாவது கிரிக்கெட்டு பேட்மிண்டன் குத்து சண்டை இந்த மாரி உள்ள விளையாட்டுகள் எல்லா பாத்தீங்கன்னா நிறையா பல துறைகளில் வந்து இந்திய வீரர்கள் தா வந்து இப்போ ரொம்ப சாதனை படைச்சிட்டு வரதா சொல்லிட்டுருக்காங்க அது வந்து நம்ம நாட்டுக்கே ஒரு வெற்றி ஒரு பெருமையை சேர்த்து இருக்குது இல்லங்களா அதனால விளையாட்டுன்றது ஒரு வந்து நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும்ன்னும் சொல்லுவேங்க அதை நம்ம வந்து எப்டி கையாளுறோம் எப்டி நம்ம அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம் அப்டின்றத பொறுத்து தாங்க அதோட இது இருக்குன்னு நான் சொன் சொல்லுவேங்க அதாவது பெற்றோர்கள் நம்ம பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி குழந்தைகளை வந்து விளையாட்டில் வந்து ஜாயின் பண்ணுங்க போங்க விளையாடுங்க அப்டின்னு நம்ம சொல்லி வழக்கணும் விளையாட்டு அப்டியின்றதே இல்லாமையும் போயிடக்கூடாது அதை விளையாட்டு விளையாடிட்டு படிப்ப வந்து கவனிக்காம விட்டுறக்க கூடாது ரெண்டுலுமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு இதோட இருந்தாங்கன்னா ஒரு நல்ல என்ன சொல்றது ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் உடல் வலிமை பெற அப்டின்னு சொல்லலாங்க இப்ப முடிவா பாத்தீங்கன்னா நம்ம விளையாட்ட பத்தி நிறையாவே பேசிட்டோம் விளையாட்டுங்கறது ஒரு அரிய வரப்பிரசாதம் சொல்லுவேன் அதாவது டெய்லி ஒரு சிறிது நேரமாச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா விளையாடணும் அப்டின்னு சொல்லி நான் இந்த உரையை வந்து நம்ம முடிச்சக்கலாங்க அடுத்து வந்து நம்ம மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில வந்து பேசலாங்க
கண்டிப்பா நெறைய விளையாட்ட பத்தி நம்மளும் பேசிட்டோ நினைக்கிறேன் இனிமே டெலி கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாட்டுக்காக நம்மளையும் நம்ம கொழந்தையையும் அதுல ஊக்கிவிக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி
நன்றி வணக்கம்